ஹலோ சொல்லுங்க
நா இன்னு சன்மிட்டே குடுக்ல அதுக் கால் பண்ட்டீங்க
பரவால்ல ஒன்னு ப்ராப்ளம் இல்ல பண்ணி குடுத்துக்லாஅவசரப்பட வேண்டா ம்
ஓ ஓகே ஓகே ஓகே நா உங்ளுக்கு பொறும்யா ஹேண்டில் பண்ற மாரிங்ளா
அ எனக்கு நீங்க ஹேண்டில் பண்ண மாட்டீங்க
உங்களுக் பொறும்யா ஹேண்டல் பண்றல்ல அந்த மாரி பொறும்யா ஹேண்டில் பண்ண சொல்றீங்ளான்னு
எனக்கு பொறுமைங்கிறது இல்லங்க
உங்குளுக்கு இல்லங்ளா எனக்கு இருக்கு எனக்கு பொறும்யா இருக்கனால இவள்லா மீதியா இருக்கங்க
ஏங்க அப்புடியா தெரில எனக்கு
உரிமை என்பது பெருமை பெருமை என்பது உரிமை உரிமை என்பது கடமை
ஏனக் போ ருமங்குறது எங்கிட்டருக்கு உங்ககிட்ட அது இல்லவே இல்ல
சரி ஓகே தேங்க் யூ வெரி மச் ஒண்டர்ஃபுல் டாக்கிங் ஃபார் யுவர்
ம்
சோது மிகவும் நன்றாக உள்ளது
ம் சேரி அ
மற்றவைக்கி நன்றி வேற எதாவ்து பேச வேண்டுமென்றால் மீண்டும் இணை கலைக்கெலாம்
இல்லன்னா இல்லன்னா என்ன பண்ணுவ
புரியவில்லை எனக்கு புரியவில்லை எனக் புரியவில்லை திரும்பி சொல்லவும்
இல்லன்னா என்ன பண்ணுவ
என்ன இல்லை என்றால் என்ன இல்லை என் றால் கடையில் வாய்ங்க் கொள்ளவும்
வேற எதாது பேசுனில பேசலன்னா என்ன பண்ணுவேன் கேட்ட
ஓ அப்படி பேச வந்தீர்களா எனக்கு அப்படி பேசுன் தெளிவாக பேசவும் என்ணெய் இல்லேன் சொன்னால என்னை எண்ணெ இல்லேன்னா கடைக்கு தா போய் வாங்க வேண்டும் நா என்ன பண் போதுன்னு கேட்ட காமெடி தான் நீங்க அது வந்து த்து பாத்து சிரிக்க கூடாது அது உங்குளுக் அதத சொல்றங்க காமெடி வந்து சொன்னறதுக்குப்புறோ சிரிக்கனோ அதுக்கப்பறோ எல்லா முடிஞ்சு போனது தொவச்சு காய போட்டதுகப்பறோ சிரிக் சொன்னதுக்கப்புறோ ஒண்ணுமே ஆகாது தோய்க்கும் போதே சொல் தொவக்கிறே இல்லேங்க நீங்க அழுக வேண்டா சிரிக்கலாம் கவலைப்படாமா சிரிக்கலாம் நெனச்சு நெனச் சிரிக்கலாம் பா த்ரூம்ல உக்காந்து சிரிக்கலா
வேண்டாங்குறீங்க என்னதான்
ஆவார் அவைலபிள் இன் யெர்த் சிரிப்பு வேண்டுமா சிரிப்பிருக்கும் கவலை வேண்டு
உங் அம்மா கூப்ட்டாங்ளா உங்க மம்மி கூப்ட்டாங்ளா ஹலோ ஏ நா பேஸ்னா மட்டு உங்ளுக் காத்லெல்லா கேட்க மாட்டக்குன் எனக்கே தெரில ஹலோ சொல்லு நா பேஸ்ன முத கால்ல கே க்காதா உங்குளுக்கு
பேஸ்னதே கேட்டுச்சுங்ளா உங்குளுக்கு
எனக் கேக்கல
எப்படிங்க உங்குளுக் கேக்காது நீங்க பேசு எனக்கு கேக்குது நா பேச உங்குளுக் எப்டி கேக்காம் போவோ
அதுதா நா ஃபோன் பண்ணா மட்டு உங்களுக்கு கேக் மாட்டக்குது அது ஏன் எனக்கு புரியல
இப்ப நா பேசிட்டுருக்கனா மூணு கபே சிருந்தல்ல ஆலு அவய்லப் பெரிய ஏன் நீங்க என்ன கேட்டாலு அது கெடைக்கு எல்லாமே உங்குட்ட பேஸ்ன அப்ற இங்கீஷ்லு உங்கட்ட பேஸ்ன எல்லாமே உங்ளுக் கேட்ச்சா இல்லயா
கேக்கல
எப்புடிங்க அது மட் எ எப்புடிங்க கேக்கல கேக்கல சொல்றீங்க ஃபிஸ்டு கிடு ரெண்டாவ்து கடிங்ளா
ஏ நாளக்கு எதுல சாப்ட்டோ ரெண்டாவ்து கடைதா அந்த பின்னாடி உக்காந் சாப்ட்டம்ல
அ பாட்ட பாட்ட பாட்
கம்யா தருவாங்க எனக்கு இன்ன டைம் முடிய்லைங்க நீங்க பாட்டுக்கு எங்யாவ்து பேசிட்டுருக்
சேரிங்க
ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க
ஃபை மிட்ஸுங்ளா
ம்
அ அ அம்மா எப்போ வருவாங்க
இப்பதா போயிருக்காங்க
இப்பதா வேலக்கே போயிருக்காங்ளா
டெத்துக் போய்ருக்காங்க
ஓ டெத்துக் பய்ருக்காங்ளா சேர் சே சொல்லுங்க அப்பா
அப்பாவுந்தா பத கூட்டிட் பேய்ருக்கு ஃபேமிலி ஃபிரெண்ஸ் ஃப் ரெண்ட் அவுங்க நா சொல்லிர் கென்ல
புரிது புரிது புரிது இல்ல கேட்ட அவரு போய்ருக்காறானு கேட்
ம் ரொம்ப வருஷமா தெரியு அவுங்ளல்லா
ம்
ம் இல்ல பக்கத்து பக்கத்து வீடு
பத்து வர்ஷொ ஆகூன் சொன்னீங்க அதுக்குள் வந்து போ ட்ராஃபிக் இல்ல போல இங்க
நீதா சொன்ன பத்து நிம்ஷொ ஆகுன் நானா சொன்ன
நா அப்டிதா ஏன்சி யோச்ச பாத்தா இங்க
அப்பறோ சொன்னீங்கங்கற என்னைய
ம் ம் நாந்தா சொல்ட்ட மாத் ட உங்கள் சொல்ட்டேன் சொல்லிட்டேங்க கட வேற க்ரவுட் ஏதுங்க நா எப்டி சொல்லானு பாத்தேன்
ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிளீஸ்
ஓகேங்க சொல்லுங்க அப்புறோ
ஆ அப்புறோ ‌ என்ன வேற ஒன்னும் இல்லிங்க சொல்லுங்க உங்குளுக்கு ஏதாவது இருக்கா
காம்போ தாங்க
ஆமா அதுதா அதுதான் அங்க தருவாங்க அதான காரணம்
செரி செரி செரி செரி புரிது புரிது காம்போ
ம் ரெண்டு போதும் அதுவே நறையா இருக்கும் சோறு இருக்குது நாங்க அது ஷேர் பண்ணி சாப் டுக்கு
சிக்கன் பிரியாணி சில்ல சிக்கனு அ பைனாப்பிள் கேசரி தயிர் பச்செடி கிச்சன் கொழம்பு சிக்கன் கொழம்பு வெள்ளை சாதம் ரசம் அதெல்லாம் சேத்தா ஒரு காமாங்களா ஆனா பார்சல் எதுல வருனே தெரிலீங்களே பார்சல் எல்லாம் வருமானு தெரில
பார்சல் அங்க டப்பால போட்டு தருவாங்க அவுங்க
பிரியாணி மட்டும்தா வரும் பிரியாணி வராது இல்லீயா
சில்லியோட தா வரு கிரேவி மட்டு வருமான் தெர்ல அது கேட்டுக்க
ஆ செரி
செரியா
ம்
வேறன்ன
சேரிங்க
உங்கம்மா கூப்டவே இல்ல என்னாச்சு அ
பேஸ்பு பேஸ்பு கூப் அப் பேசுறே
அ அ ரெண் நாள் ஆச்சு போனதுல இருந்து ஃபோன் பேசல ம் அதுவேனா
அதுக்கு வேற அந்த ஆப் வேற இருக்கு அதுக்கு வேற அது சொல்லணு
உங்க அம்மா யாரு கிட்ட பேசு சொல்லே
அ
சும்மா லாகின் பண்ணி வையி நா வேணா உங்க அம்மா கூப்றே அவ்ளோதா
லாகின் பண்ணில்லா வச்சிருக்கே அது எப்டி கால் அட்டன் பண்றது எப்டி போய் கால் பண்றது அதா நமக்குதா கால் பண்ணி பேசு எனக்கு கால் பண்ணி பேசு இல்ல உனக்கு கால் பண்ணி பேசு அதுக்கப்பறோ எங்க சித்திக்கு சொன்னா சித்தியே பாசிக்கு அப்பறோ எங்க அப்பானா எங்கப்பா ஏத்திக்கு அப்பறோ கால் பண்ணி பேசு பிரித்திகா ஒனக்கு கால் பண்ணி பேசு அப்டி இந்த மூனு கால் முடிஞ்சிருமா அப்போ அந்த பத்து கால் அப்டியே ஆட்டமேட்டிக்கா மாறிட்டே இருக்கு
பத்து கால்ல உங்க அம்மா கிட்ட பேச முடியாதாக்கு சேரி வெய் நா எனக்கு ஏதாவ்து ரெண்டு கால் வேணுனா உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறே
ஆஹ்
என்ன பண்றது ஆ அது ஒரு காலேஜ்ல
ஆமா இப்ப என்னா வாங்கட்டுங்களா
இப்பயா ஏ நீ பாக்க மாட்டியா எவ்ளோ ஆச்சுனு
டைமு தா
ஆ
லிப்ஸ்டிக் எல்லா தீர போது எனக்கு லாம் வாங்கணும் காசு வேற இல்லை நம்மள காசு கையையில் இரு எல்லாம் வாங்கிட்டு தெரிஞ்சேன்
ம்
காசு இல்லாம என்னை பிச்சைக்காரியாட்ட ஆக்கி வச்சிருக்க
எது நம்ம இல்ல இல்ல நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நீங்க போலப்படாதீங்க நீங்கவ அந்த சொன்னல ஒரு என்ன டெஸ்ஸிங் டேபிளா அதை வாங்கி மேக்கப் செட்னு எல்லாத்தையும் வாங்கி அடிக்கி வச்சுக்கோங்க சரிங்களா
அது ஏ பாசமா சொல்லாம இவ்வளவு ஒரு பொறாமையாஹ் ஒரு பொண்ணுன்னா அப்படிதான் லிப்ஸ்டிக் வேணும் பொட்டு வேணும் பூ வேணும்னு கேட்பாங்க
அதத்தான் சொல்றேன் நீங்க கேளுங்க தப்புல நான் வாங்கி தான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா இந்த வேலை கன்பர்ம் ஆகல எப்டினாலு கன்ஃபார்ம் ஆகுமானு டவுட்டாதா இருக்கு கன்ஃபார்ம் ஆச்சு பிரச்ன இல்ல க கன்ஃபார்ம்ல காசுல்லன் வந்தொன்னே நீ எல்லாத்தயு வாங்க்கோனு சரிங்ளா நீ கால் பண்ணி கேட்டியா உ ஃப்ரண்டுக்கு
என்னன்னு என்னன்னு
ஃபோன்லயாது பேசுனியா அவகிட்ட ஃபோன் எடுக்க மாட்டாங்களோ உ ஃப்ரெண்டு தா யாரு ப்ப இன்னைக்கு உங்கம்மாவா போனாங்க
எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது என்னது
ஜெஸ்ஸி வீட்டுக்கு ஜெஸ்ஸி வீட்டுக்கு
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
அதா ஜெஸ்ஸி வீட்டுக்கு ஜெஸ்ஸி ஜெஸ்ஸிக்கு
இல்ல கேக்கல நா இன்னைக்கு எப்பிடி கேக்க இன்னைக்கு எல்லா அவுங்க அழுதுட்டு இருப்பாங்கல்ல அழுதுட்டு இருப்பாங்கல்ல நா எப்பிடி ஃபோன் பண்ணி கேக்க
இல்லல்ல கேட்ட சாய்ங்கால கால் பண்ணி கேக்கலாமுல்ல இல்ல கால் பண்ணி கால கேட்ருக்கலால ஆமா காலேல கால் பண்ண முடியாது சாங்கால கால் பண்ணி கேளு எல்லா முடிஞ்சதுக்கப்புற
ற சவுன்டா தா இருக்கு ஃபுல்லா அவளே ஒரு மாரிதா பேசறா இப்ப என்னால அவ என்ன சொல்லுவா இப்ப என்னால பேச முடியாது வெய்டிம்பா நாளைக்கு கூப்ட்டு கேக்கோ ம் ம் சாய்ந்தர இல்லனா நாளைக் அப்டுதா பண் சேர் நீ போயி அ ரெண்டு பியாணி வாங்கிற் டு இருக் உங்க கால்ற நா
சேரி வை